ஆஹ் கேக்குது வணக் அக்கா எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேப்பா நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
இப்பதாப்பா சாப்பிட்டு வந்தேன் ஆஹ் பசங்க அஹ் தம்பி பிரியாணி செஞ்சேப்பா சிக்கன் பிரியாணி
ஆ சூப்பர்
ஏன்னா தம்பியோடய ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்லேருந்து வந்துருக்காங்க
ஆஹ்
டி மாடல் எக்ஸாமா அவுங்களுக்கு
எங்க எக்ஸாமு சென்னையில ஓ
இங்க பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பர்த்டே வா
செரி செரி கேக்ல்லாம் வெட்டாச் ட்டியாச்சா
அவுங்க வெளிய வெட்டிக்கிறாங்க செரிவன் தம்பி நீ சாப்பாடு மட்டு இங்க செஞ்சு வைமான்னானா அதுனால அ செஞ்சு குடுத்து வுட்டம்ப்பா செஞ்சு வச்சிருக்கே இன்னு வந்து அவுங்க சாப்புட்ல
ஓ சேரி சேரி சேரி தொட்டுக்க தயிரு
ஹ தயிர் பச்சடி அவ்ளதா
சேரி சேரி சூப்பரா இன்னக்கி பசங்க என்ஜாய் பண்ணி சாப்ட போறாங்க பிரியாணிய
ஆமா இன்னு லேட் பண்ணிட்ருக்காங்க நீங்க என்ன சாப்டீங்க
நானு வந்து இந்த சிக்கன் கொழம்பு இருந்துச்சு கொஞ்சொ அப்றொ நேத்து கொஞ்ச வேர்க்கடல சட் னி மீந்தது ஃப்ரிட்ஜுல வச்சுருந்தே அப்ற எ சின்ன பையனுக்கு வந்து இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கு ஆனால அ தையே வச்சு முடுச்சுட்ட
சேரி செரிப்பா நானு இட்லி பொடி நீங்க சொல்லும் போதுதா ஞாபக வருது நாளைக்கி இட்லி பொடி அரை க்கெனு
சேரி ஆமா உங்க இட்லி அ
நீங்ளே அரச்ச
இல்லல்ல கடைல தா வாங்குனது ஆனா நானுமே அரை க்கணு
ஓ
உம் எப்பா பசங்க கால்ல கெளம்பிடுவாங்ளா ஜே பில நால்ரக்கி
அதுதாம்ப்பா எந்த டைம் கெளம்புறாங்கன் தெர்ல நைட்டே கெளம்புறாங்ளானு
ஓ
சாயந்தரோ ஒரு எட்த்துல வேற பேசிட்ருந்தாங்களா ஒருத்தரு
ஆ
நா ஒரு கடையாண்ட இருக்கும் போது அவுங்க சொல்லிட்ருந்தாங்க ட்ரெயின் வேற இல்ல இன்னைக்கு லேட் டு இந்தார குணுத்துலிருந்து ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களா அங்க.
சேரி சேரி அதுனால லேட்டா வருது எல்லா ட்ரெயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓ டிராக் எதச்சும் ரெடி பன்னிட்ருப்பாங்க. ஆமா ஆஹ.
அதனாலதா சேரி இப்ப எப். இப்போ என்ன டைம் பாத்துட்டு போறாங்கன்னு. தெரில.
சேரி சேரி சேரி. சேரி சேரி. உஹம்.
ப்ப.
அ எப்புடி எத்தினி பசங்களுக்குன்னா எவ்வளோ அளவு போட்டீங்க ஒரு கிலோவா இல்ல. கிளாஸ் அளவு அரிசியா.
அதாவது என்னோட அழக். க்னு சொல்லாங்கில்லையா. யா அல ஆஹ ஆலாக் அது வந்துட்டு என்னோட ஆலாக்கு. குல ரெண்ர டம்ளர் போட்டா ஒரு கிலோ.
ஓ சேரி சேரி.
ஏன்னா நான் ஒரு கிலோ அரிசியா வாங்கிட்டு வரும்போது அளந்து வச்சு. ப்ப அத வச்சு இப்போ நான் அஞ்சு டம்ளர். போட்டம்.
ப்பா ரெண்டு கிலோவா. ஓ சேரி சேரி சேரி. சேரி.
இப்போ அஞ்சு பசங்கன்றது கொஞ்சம் கூட வரு. வருவாங்க.
ஆமா நம்மளுக்கு மீந்தா பிரச்சன இல்ல. கம்மியகாம இருந்தாதா.
ஆமா.
உம்.
அது கொஞ்சோ என்ன பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே நான் ஸ்ட்க்ல அரைச்சி வைக்குறது இல்ல.
ஆமா நானுமே ஃப்ஷ்ஷா அரைப்ப.
அது கொஞ்சோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அரைக்கிறது அதாவது உரி. உரிச்சிதா அரைக்குவ நானு.
நா ஊரிச்சு அரைக்கிறதே இல்ல. இஞ்சி தோல் மட்டும் லைட்டா சீவிடுவ. பூண்டு வந்து பல்ல உ. உதிர்த்து அப்படியே தண்ணியில வாஷ் பண்ணி அப்படியே போடுவ.
ஓ
ஆஹ்
நானு அப்டி பண்றதுல உட்காந்துட்டு அது குட்டி குட்டியா இருக்கிற பூண்ட கூட ஒக்காந்துட்டு ரெண்டு மண் நேரம் ஆனாலும் அத உரி ரிச்சிட்டு தான் செய்யணும் அதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னிக்கி இப்பதான் முடிச்சு இறக்கி சாப்ட்டுட்டு வந்தேன்
பா பாப்பால்லாம் சாப்டாங்களா
அப்டிங்க அப்டின்னு சொல்லிட்டு நான் அப்டியே சும்மா மேல சாப்ட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருக்க
க ஊர்ல விசேஷமா பட்டாசுல்லாம் பலமாக இருக்
ஜயோ அங்க அங்க வரைக்கும் கேக்குதா அது தான் சொன்னே இல ஃப்ரெண்டுக்கு பர்டேனு
ஓ அதுக்குதான் பட்டாசா
அந்த பசங்க வந்துட்டு கொஞ்சம் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல அஹ் என் பையனுக்கு போன வருஷம் பர்டே என்ன பண்ணியிருந்தாங்கண்ணா ரோட்ல ஒரு பேனர் வச்சடுவாங்க பிரெண்ட்ஸ்சுங்கல்லாம் சேர்ந்து அப்புறம் இந்த மாதிரி பட்ட பட்டாசு வெடிப்பாங்க
ஆஹ்
வெடிக்கிற இடம் மாடியில் இருந்து தெரியுது அத வச்சுதான் சொல்றேன்
ஓ அந்த நம்ம பசங்க தான் பண்றாங்கன்னு அஹ்
பட்டாசு வெடிச்சுட்டு அப்புறம் அந்த காசுல மாலை செய்வாங்கல அந்த மாதிரி டம்மி காசு எடுத்
டம்மி காசா பரவால்ல பரவால்ல
எங்க வீட்டில் இருக்குப்பா இன்னமும் அந்த மால
ஆஹ் ஆஹ் அஹ்
ஒரிஜினல் தான் அதும் பத் பத்ரூபா இருபது ரூபா நோட்டு ஐய்யோ இவ்ளோ பெருசா இருக்குதேரா ஒரிஜினல் மாலியா அப்டின்னா எடுத்துட்டு போயங்கன்னு மாட்டிக்கு போறமா போலீஸ் கட்டனா அப்பதான் தெரிஞ்சது ஓ அது டூப்ளிகேட்ல
ட்டு ஆமாமா
ஆஹ் அந்த பேனரு கீழே நிக்க வச்சி கேக் வெட்டி பட்டாசு செல்லாம் வெடிச்சி
அந்த மாலைல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க
ஒரு டைம் போலீஸ்கார் வந்து துரத்துற அளவுக்கு வேலைய காமிப்பாங்க
ஆஹ் ஆஹ் சூப்பர் எல்லா இது ஆனா அந்த அந்த வயசுல அதெல்லாம் என்ஜாய் பண்றாங்க அதையும் என்ஜாய் பண்ணாம சும்மா அப்படி இருந்தாலும் ஒரு மாரி இருக்கும் லைஃப் பின்னாடி என்ன தோணும் ஐயோ இதெல்லாம் நம்ம பண்ணலயே மிஸ் பண்ணிடோமே இது செய்லயே தோணும்
ஆமா அதுவும் ஒரு ரெண்டு மூணு வரு ஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் பண்ணிட்டாங்க
உம்
ரோட்ல நிண்டுட்டு ஹ கேக் வெட்டியிருக்காங்க எதுவும் பண்ணல கேக் மட்டும்தான் இந்த மாதிரி பட்டாசு அது இதெல்லாம் கெடையாது கேக் வெட்டி பூசி விளாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பூசி விளையாடிட்டு இருக்காங்க வழியில போலீஸ்காரர் கார் வந்திருக்கு அது உள்ள இருந்தவரு எங்க ஏரியால இருக்கு குற போலீஸ் தான் அவருக்கு வழி விடல இவங்க கொண்டாடி முடிச்சுட்டு அப்ற அனுப் அவங்க பாட்டுகு கார் நிக்கிதுணு கூட தெரியாம ஆட்டம் போட்டு இருந்திருக்காங்க நாங்கல்லாம் வெளிய இருந்தோம் நானும் எங்க வீட்டுக்காரல்லாம் அன்னைக்கி எதோ ஒரு வேலையா வெளிய திடீர்ணு ஃபோன் வருது வீட்டாண்டருந்து போலீஸ்கார உங்க பயண தேடிட்டு வந்தாங்க என்னதானு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் கேட்டா வந்து எல்லாரையும் மிரட்டி இனிமல் ரோட் லெல்லாம் கேக் வெட்டாதீங்க கோயிலுக்கு போங்க இல்லலைன்னா வீட்டுல போய் உக்காந்து கேக்கு வெட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கறாங்களா என்னடா டுவெல்து முடிச்சிட்டு அப்பதான் இப்பவே ஏ போலீஸ்ஸ வர வச்சுடானு அவரு போய் அவரே போலீஸ்கார இல்லயா அதனால பசங்க ரோடு இது கூட ஸ்டீரீட் தாப்பா மெயின் ரோடுல கூட அவங்கப்படி பண்ண கெடையாது உம் அங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஒரு அவங்க அவங்க வேலைய காமிக்கிறாங்க
உம்
எனக்கு அப்புற இருந்தே கொஞ்சோ பயம் சொல்லி வச்சிருக்கறேன் இருந்தாலும் இவங்க அடங்க மாட்டே
உம் ஆமா ஆமா ஆமா ஆமா பசங்க பசங்க எல்லாம் கொஞ்சோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க
ஆமா
ம் இன்னைக்கு அப்புறம் பசங்கல்லா தூங்கியாச்சு
நான் மட்டு தான் இன்னு தூங்கல
செரி செரிப்பா ஜுவா
பக்கத்துலே இருக்கா இல்ல கட ரொம்ப தூரமா வாங்கணும்னா
இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தான்ப்பா
உம்
பக்கத்துல தான் இருக்கு அனுப்பி இப்ப பையன் இருந்தான்னா கொஞ்ச பிரச்சன கெடையாது அவன் பத்து முற அனுப்ப போனான் ஒன்னு ஒன்னு மறந்துட்டு மறந்துட்டு திட்டிட்டே கூட செஞ்சிருவான் எங்க வீட்டுக்காரு கடையில போய் நா வேணா ஒரு மண்நேரம் அங்கே நிக்கிறன் நீ கொஞ்ச கொஞ்சமா யோசிச்சு சொல்லு
உம்
ஆனா இந்த மாரி சொல்றப்ப மட்டும் தான் நம்ப கண்டிப்பா எதயாச்சும் ஒரு பொருள் ரெண்டு பொருள் வந்து மறந்துறோம்
ஆமா
சொல்லாம போயி எடுத்துட்டு வந்தா கூட எல்லாம் ஓரளவுக்கு சொல்லி மேனேஜ் பண்ணிறோம் சொன்னாதான் மறந்துறோம்
ஆமா எங்க வீட்டுக்கார் அதுவும் என்ன பண்ணுவாருன்னா கடைல போய் ஒரு மணி நேரம் ஆய்டும் என்னப்பா சிக்கன் மின்னயே எடுத்துட்டேன்னு சொன்ன வரவே இல்ல இன்னோ வீட்டுக்கு நான் செய்ணுன்வேன் இரு இன்னும் கொஞ்சோ நேரோந்தான் உன் வீட்டுக்கு வண்ட்டனா இன்னேரோ வேற ஒன்னு ஞாபகம் வண்ட் கும் நான் இங்கேயே நிக்கிறேன் நீ யோசிச்சு சொல்லு இல்ல பாதி சொல்ல ஸ்டாட் பண்ணு அப்பதான் உனக்கு ஞாபகம் வரும் அப்ப சொல்லுவே நம்மப் மொத்தமா வாங்கிட்டே வீட்டுக்கு வந்துறே
செரி செரி ஆனா நாங்க பாத்தீங்கன்னா எங்க வாங்குனாலும் வெங்காயம் தக்காளி வாங்குனாலும் நானும் ரெண்டு பசங்க வீட்டுக்கார் நான் நாலு பேருமே போவோம்
கிட்டையா உங்களுக்கு
கொஞ்சலவாணி இதுல தான் போவோம் ஆ நால்லாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ எதுனாலுமே அவர் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னா நீ வா நீ வா அப்றோம் நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தேன்னா நீ சரியில்ல அது நல்லா இல்ல என்ப அதனால எதுக்கு எல்லாரும் வாங்கல்லாம் ஒன்னாவே போயிடலான்னு எதுக்கெடுத்தாலும் நாங்க எல்லாம் ஒன்னா போவோம்
எங்க வீட்டுக்காரு ஏதாவது கொறை சொன்னா இததுதான்ப்ப சொல்லுவாரு அஹ அதனால நான் என்ன பண்ணேன் இல்ல நீ ட்ரைனிங் எடு ட்டு
ஆ
இப்ப இது வாங்க கூடாதுன்னா அடுத்த முற இது மாரி வாங்காத அப்டின்னு நெறைய ட்ரைனிங் குடுத்து விட்டுட்டேன்
நானுமே அப்டித்தான் சொல்லுவேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர ல்லா இப்ப பசங்களுக்கு நாளைக்கு செவ்வாழ வாங்கனுனா காயா வாங்கிட்டு வருவாரு அது எப்டி பசங்களுக்கு குடுத்தனுப்புரது இது நாம சொன்னனா எனக் வாங்க தெரியாது இதுன்னா முன்னா பின்ன நா வாங்கி இருந்தா தான பழக்கமா எனக்கு மட்டும் என்ன பழக்கமா
இல்ல இந்த வார்த்தக்கு தான் சொல்றது உன்ன பின்னா வாங்கிருந்தா பழக்கமாதான கேட்ட இப்ப டெய்லி வாங்கு அப்ப இப்ப நான் என்ன கேட்டா நானா சந்தைக்கு போறேன் நீ தானே போயிட்டு இருக் க இன்னக்கி நான் வாங்கி பழக்கமா எங்க வீட்ல செலவு காய்கறி செலவு உங்க சந்தைக்கு நான் போறது கிடையாது சின்ன கடைக்கு கூட நான் போய் வா வாங்க மாட்டன் ரேஷன் கடைக்கு நான் போய் பழகினது கிடையாது இதுவரக்கிம் கல்யாண ஆயி இருபது வருஷம் மா நான் போக மாட்டேன் நீ போய் பழகு அவுங்க வீட் ல சொல்லுவாரு எங்கம்மா கல் கல்யாணி முன்னாடி ஒர் நான் போயிருக்க மாட்டன் ட்டன் எங்க அம்மாதான் போவாங்க ஆஹ் நீப்போய் பழகிப்போ அப்ப நீ எப்ப கத்துப்ப அப்டின்னு சொல்லிட்டாரு
விடுங்க நான் பாக்குறேன் இப்டி எடுக்கிறீங்கன்னு
ஆஹ்
அந்த மாரி ட்ரெயின் ப மீன எடுத்து வத்துட்டு வரவே தெரியாது அ மீன்ல்லாம் நான் தான் பாத்து எடுப்பேன் அது மீன தொட்டாலே நம்மளுக்கு தெரியும் கல்லு மாரி இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கொழ கொளான்னு இருந்தா அது பழசு
உம்
ஸ்கின் நல்லா ஷைனாக இருந்தா அது நல்லா புதுசு நம்மளுக்கு தொட்டாலே தெரியும் தொட்டாலே அமுங்காம நல்லா இது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுனா அது ஃப்ரெஷு மீன் கொஞ்சம் அமிங்கி இதாச்சுனாலே அது வந்து பழய மீனு சொல்லிட்டு நன்றி தோழி நேரம் முடிஞ்சது பாக்கலாம்
நன்றி நெச்சுக கட்பன்னிக்கோங்க
ஹலோ ஹலோ தோழி ஹலோ தோழி தோழி நீங்களும் கட் பண்ணுங்க நான் கட் பண்ணன் கட் ஆகல தோழி கட் பண்ணு